அ எங்க இருக்கீங்க
கேக்கலயே ஹலோ கேக்குதுங்களா அ கேக்குது சொல்லுங்க சொல்லு
அ இல்லமா பின்னாடி ஏதோ சவுண்ட் நாய்ஸா இருக்கு க்குமா உங்களுக்கு அதா கேக்கலன் நெனைக்கிறே
அ ஓகே இப்ப கேக்குதுங்களா இல்ல பேபி கூட சுத்துரானுங்களா பையன் அதனால சரி
அ அப்டியா சேரி சேரிம்மா அ ஓகே ஓகே
காண்டாட் கூப்ட்டுடே இரு இன்னும் எடுக்கவே இல்லைங்களா சரி அடுத்த கால் கூப்பலானு உள்ளே போன நீங்க கூப்ட்டாச்சு இதுல எப்டிக்கா இப்ப நாம என க்கும் செகண்ட் சோடு உங்களுக்கு செகண்ட் சோடோ எனக்கு ஒரு நம் மெம்பரு வந்து ஆடு ஆகுங்களா
ஆமா ஆமா இப்போ நா பேசும்போது உங்களுக்கு வந்து ஆட் ஆகும்
ரெண்டு பேருக்குமே வந்து அதாவது எனக்கு நா கால் பண்ண எனக்கு வந்து இந்த இது இதுல இருந்து கம்மியாகு நம்பர்ல இருந்து வாய்ஸ் பின்னாடி வே
அது போய் கேக்காத அவ அத்தைட்ட உள ஏ ஒரு ஒரு நிமிஷம் போ வெளிய போ இத எடுத்துட்டு போ போ அண்ணா போட்டுத்தரும் அ சொல்லுங்க்கா இப்ப சொல்லுங்க
அ இப்போ வந்து இப்போ நீங்க வந்து நா வந்து உங்களுக்கு கால் பண்ணனா என்னோடலந்து ஒண்ணு வந்து டாஸ்க்ல இருந்து கம்மி ஆகு
கம்மியாகும் எனக்கு
உங்கள்க்கு வந்து கான்பிரன்ஸ் போர்டுல டேஷ போர்டுல வந்து ஆட் ஆயிடு நீங்க வந்து கால் பேசுனீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லீட்டு
அப்படிங்களா அவங்களே ஆட் பண்ணிக்கோங்களா
அவுங்க வந்து த தானாவே ஆட் ஆயிடு நீங்க வந்து கால் பேசினப்போ ஒரு ஒரு மத்தவங்கல்ட்டயூ பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிடு
ஓகே இப்ப என்ன ஃபாஸ்ட்டு பைவ் கால்ஸ் பேசனே இப்ப டிங் ரிட்டன் பாத்தா ஃபைவ் கால்ஸ் ஆட் ஆயிருக்கு இன்னிக்கு தா நா ஜாயின் பண்ணணே ஆக்சுவலா ஆமா எனக்கு அத பத்தி பெருசா தெரிஞ்சுட்டீங்ளா அப்பறோ திடீன்னு பாத்தா திழும்பி ஃபை ஆட் ஆயிருக்கு
இப்போ ஒருத்தவங்கள்ட்டயே நீங்க வந்து பேசலா ஆறு ஆறு தடவ கால் பண்ணி பேசலா நீங்க
ரத்தனங்கலாமா
அஞ்சு முற ஆமா அஞ்சு முற பேசலா
அதா ஒரு தம்பிமா நல்லப் பேசனாரு அப்ப அவரு தா டீட்லே எனக்கு சொன்னாரு காலேஜ் பைய படிக்குறா போல அவரு சொன்னாரு என க்கு இத மேரிக்கா அஞ்சு முற பேசலா அப்படினீட்டு செர் ஓகே அப்படீன்ட்டு நீங்க வேற மெசேஜ் பண்ணீட் டே இருந்தீங்களா நானு வீட்டுல பேசீட்டு இருந்தனுங்களா உ பேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசம்போது நம்பளுக்கு ட்ட டைம் கொஞ்சோ லாங்கா இழுக்குமுல்ல அது ஐயையோ டென்ஷனாயிட்டாங்க போல அப்படினீட்டு ஆ நீங்க அடுத்து அடுத்து கால் பேசுவீங்கல்ல அ ஹே ஆ ஆ ஆ
பேபி இருக்காங்களா அதனால சொல்லீட்டு பேபி எந்திரிக்கறதுக்கு முன்னாடி
இந்த குரூப்ல நெறைய பேர் மார்னிங் ஃப்ரீயா இருப்பாங்களா ஒரு டென் ஓ கிளாக்ல இருந்து எத்தினி மணி வரைக் ப்ரியா இருக் ப்பீங்க
நா வந்து கா எத்தன காலைலியூ வந்து ஒரு ஏழு மணி ஏழ்ரைலந்து எட்டு மணிலேந்து கூட வெச்சுக்கோங்கலே எட்டுலேந்து ஒரு ஓ ஒரு பத்துட் பதுனோரு மணி வரைக்கு கூட நா ஃப்ரியா இருப்பே
ஃப்ரீயா இருப்பீங்க அப்ப பதினோரு மணி வரைக்கு நா ஏன்னா குழந்தைங்க ரண்டு பேருமே ஸ்கலுக்கு போறானுங்களா நாம்ப ஒரு எயிட் தேட்டிக்குலா தேட்டி மினிமம் ன நைன் மணிக்குலா வெளிய போயிடோனு ஒம்போது மணிக்கலா ஆப் நைன் ஓ கிளாக்லா போயிட்டானா அதுக்கப்ப நம்ப பிரீ ஆயிடு. அப்பறோ ஒன் அவர்ஸ் நம்ப வீட் டு வேல கர்ட்டா இருக்குமுல்ல நம்பளுக்கு பாத்தரோ கழுவ கொல்ல இதெல்லா கொஞ்ச ரெடி பண்ணீட்டு அப்பறோ ஒக்காந்து ஃப்ரியா பேசற மாரி இருக்கு எனக்கு அது இப்போ டூ டேஸ் மட் டு தா பேசுற மாரி இருக்கு அதுக்கப்பறோ பாத்திங்கன்னா எனக்கு மினிமம் மானிங் ஒரு ஒன் அவர் ஈவினி்ங் ஒரு ஒன் அவர் டைம் ஸ்பென்ட் பண்ற மாரி இரு நானு வெளில வேலைக்கு போற சோ ஃபேஷன் ஆ ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ் எடுத்திருக்கே பேசிக் முடிஞ்சிடுச்சி சோ பேசிக் அடுத்த அடுத்து நம்ப பேட்டன் போனு சோ இப்போ டூ மன்த்து கேப் விட்டுட்ட கொழந்திங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட் விட்டாங்களா பாத்துக்கத்துக்கு ஆள் கெடையாது சோ நா மட்டுதா மெயின்டென் பண்ற அப்பாவு கூல் போம்போது நம்ம வீட்லயே இருக்கறோங்கறதுக் ஒசரோ நா போன இப்பதா
ம்
இப்போ அவனுங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே அப்பறோ நைட்டில நாம தான எல்லாம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிர இரு நிறத்தில இருந்து எல்லாமே நாம தானா சோ எனக்கு அந்த டைம் கொ கி இப்ப நீங்களே பேக்ரவுண்ட் சவுண்ட் கேக்குதுங்கிறீங்களா
ஆ இல்லப்பா நீங்க நியூ அப்படிங்கிறதுனால நா உங்களுக்கு வந்து இத சொன்ன
ஆ கண்டிப்பா ஆனா சொன்னாங்க முன்னாடியே சொன்னாங்க பேக்ரவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு தகுந்த ஸ்பெஷலா ஆடியோ அணிச்சாங்கல்ல என்னென்ன பண்ணணு இதுவு பண்ணக்கூடாது அப்ப அதுலயே காமிச்சாங்க பட் எனக்கு வந்து கொழந்தைங்க நச்சு நச்சுன்னு ஒண்ணுங்களா சோ நா அதுக்கு தகுந்த மாரி தா அடுத்த மொற கரக்ட் பண்ணிக்கணு வேற வழி இல்ல அவனுங்க இல்லாத போது ஆ இது இன்னொரு டவுட்டுங்கா இதுல வந்து மு முப்போது கால் பேசுறோமா அதாவது இந்த வீக்லேயே நம்ம பேசி முடிச்சனுமா
அதாவது எனக்கு தெரியாது நா நேத்தில இருந்து தா பேசுறே முப்பது கால்ஸ் பேசணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க முப்பது கால் வந்து டெய்லியுமா முப்பது கால்லு இல்லையா
ஆ டெய்லியு கெடையாது ஏனா பைய முன்னாடி பேசுனவரு சொன்னாப்ல டீ ல அது வந்து முப்பது கால் நம்ம எப் போனாலு பேசிக்கலாம அதாவது நம்ம ஒவ்வொரு காலுக்கு ஆட் ஆகு போது அந்த வீக்லி நம்ம எத்தினி கால் பேசிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாரி தா அமௌண்ட் வருமா அதாவது புஷ் பண்ண மாட்டாங்களா நம்மள நீங்க பேசியே ஆகணு இந்த வீக்லி இது முடி
அதாவது வாரத்துக் க்கு வாரத்துக்கு வந்து முப்பது ஆமா எனக்கு தெரியல
ஆ ஹ வாரத்துக்கு முப் முப்பது கெடையாதாமா அதாவது முப்பது மினிமம் முப்பதுங்களாமா அந்த முப்பது கால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு எப்டியோ அதுக்கு தகுந்த மாரி பேசிக்கலாமா இப்ப நம்ம மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கு பேசுறோம் இல்லையா முப்பது காலுமே நம்மளால முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்மளுக்கு சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு
ஆமா
அப்போ நம்ம மினிமம் ஒரு டென் இல்ல ஒரு பதினஞ்சு கால் பேசிருக்கோ இந்த வாரத் அப்டின்னா அதுக்குரிய அமௌண்ட் தா அந்த எண்டில வருமா
மீதி பதினஞ்சு நெக்ஸ்ட் வீக் நம்ப அப்டிதா அவர் சொன்னார் எனக்
செரி இப்போ வந்து இந்த வீக் ஃபுல்லாவே வந்து முப்பது கால் பேசிட்டாங்க அப்டின்னா வந்து திரும்ப ஆ
ஆடுத்து நம முப்பது ஆமா ஆடு ஆயிட்டே இருக்கு அப்டின்தா எனக்கு சொன்னாப்ல ஆக்சுவலா எனக்கே இத பத்தி ஃபுல்லா தெரியல
இல்லப்பா இதுல ரெண்டு வேல இருக்கா நா டிரான்ஸ்கிரிப்ஷன் தா பண்ணுனே டைப்பிங்கு
அது ரொம்ப வே நானு ஒன்னு இப்போ பண்ணி பாத்தே
ஆ
ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேக்ஷன் பண்றது
இது வந்து நா ஏற்கனவே பண்ணியிருக்கே வேறு ஒரு கம்பெனில பண்ணியிருக்கே அதனால எனக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு அதனால சொல்லிட்டு நா அதுதா பண்ண
பண்ணலா இல்லையா
ம் ஆமா ரெண்டுமே வந்து பண்ணலா நா அதுவுமே பண்ணுவே இதுவுமே பண்ணுவே
எனக்கு இன்னொரு டவுட்டுக்கா நம்ம நைட்டு கொஞ்ச ஃப்ரீயா இருப்போம்ல இப்ப கொழைந்தகளா தூங்கிச்சுன்னா நம்ம மொபைல் ஒரு ஒன் அவர் யூஸ் பண்ணுவோமா அப்ப அந்த யூஸ் பண்ணும் போது அந்த ஆடியோ வந்து நம்ம எழுதி அனுப்பலாமா
பண்ணலா பண்ணலா உங்களுக்கு ஃப்ரீ டைமிங் எவ்ளோ நேர வந்து ஃப்ரீ டைமிங் கெடைக்குதோ அத நீங்க பண்ணலா
சரி சரி சரி சரி ஏன்னா நம்ம ஒருவேள இதுதா பண்ணணுனு இல்லல்ல ஆடியோ மட்டு தா பேசணுனு இல்லல்ல ரெண்டுமே பண்ணலா இல்லையா இப்ப நம்ம கொழந்தைங்க பேபிஸுக்கு எல்லா சொல்லி் குடுக்கும்போது நம்பளுக்கு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு கண்டிப்பா ஆகு எல்லாமே எ கொழந்தைங்க சின்ன கொழந்தைங்க தா அப்ப அந்த டூ அவர்ஸ்ல அவனங்களுக்கு நம்ம சொல்லி குடக்ஷத்துட்டு டைப்பிங் அடிக்கலாம்ல்ல அதுக்கோசர சொல்ற
அது பண்ணலா நீங்க வந்து தாராளமா பண்ணலா
ஆ ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மணிங்குறது ஒரு பெரிய இம்பார்ட்டன் சரிங்களா அதுவு நாங்களா பத்து வருஷ கழிச்சு இப்பொதா வெளியே போற வெளி உலகத்துக்கு என்னோட லைஃப் ஒரு டென் இயர்ஸ் வந்து பேபிஸுக்கோசரமே விட்டாச்சு ஒரு டூ இயர்ஸு கொழந்த இல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறோ பேபி வரும்போது அது ரொம்ப டேக் கேர் பண்ணி அப்புற அவ ஸ்கூலுக்கு போம்போது ஒ ஃபோர் இயர்ஸ் கேப் விட்டு இன்னொரு பேபி தங்கி சோ அவன நம்ம கேர் பண்ணி இப்ப அவன ஸ்கூலுக்கு சேத்து சொ எ லைஃப் டென் இயர்ஸ் வேஸ்டா போச்சு நா படி ச்சது யூஸ் இல்லாமலே போயிடுச்சு கடைசியில நா பி ஏ இங்கிலீஷ் க்கா
ஓ சேரி சேரிப்பா
சிட்டு அப்புற பத்தாதுக்கு சி எஸ் சி முடிச்ச அதுக்கப்புறோ ஏ முடிச்சுட்டு இப்போ ஃப்ரிண்டிங் ஒர்க்கு வேலைக்கு போனே எதுக்குமே யூஸ் இல்லாம கடைசியில டென் இயர்ஸ் மாமனார் மாமியார் கெடையாது மம்மி டடியு கெடையாது சோ கொழந்தைங்க வந்து கேர் பண்ணது எல்லாமே நாங்க ரெண்டே பேரு தா ஓ அவ்வரு வேலைக்கு போவாரு நம்ம வீட்ல இருக்குறோமா இப்ப நாம தா கேர் பண்ற மாரி இருந்தது சிங்கிள் மம்மீன் சொல்லுவங்க இல்லையா அதாவது ஹஸ்பண்ட் இல்லாம சிங்களா இருப்பாங்க அவங்கள விட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டோ இந்த லைஃபு ரண்டு பேருமே இருந் தாலுமே மண்டையில எனக்கு பிச்சுக்கு சம் டைம் ஐயோ எப் போடா இவங்கல்லா வளருவாங்க நாம வளந்த வித வேற கிராமத்துல பட் இப்ப நம்ப ச் சூழ்நிலைகள் யாருமே இல்லாம நம்ப தனியா வளக்கறதுங்குறது ரொம்ப ரே
இப்போ என்னோட ஆமா இப்போ என்னோட பேபிக் க்கே வந்து அம்மா எ பக்கத்துல இருந்துமே வந்து வேல ஓட மாட்டேங்குது
பாத்தீங்களா அம்மா இருக்கும் போதே அவ அம்மா ச்சி இருக்கும் போதே உங்களால கவனிக்க முடியலன்னா இப்ப நாங்களா சிங்கிள் பேரண் ட்டா வளக்கற கொழந்தைங்கள அப்ப நாங்க எவ்ளோ கஷ்டப்படணு
ம்
அதனால என்னோட லைஃப் வந்து இந்த டென் இயர்ஸ் வந்து கா ஒ ஒர்த் இல்ல தா பட் எனக்கே அது நல்லா தெரியு சரி அப்ப நம்ம கொழந்தைங்களுக்கு ஒசர லைஃப்ப ஸ்பென் பண்ணி தான ஆகனு வேற வழி இல்ல ஆ நா அதனால இப்பதா வெளிய மூ பண்ணிருக்கே என்னோட லைஃப்ப அதனால கொஞ்சோ
இது வந்து எனக்கு ஆச தா ஆனா வந்து எங்க வீட்ல வந்து விடமாட் டாங்க ஃபேஷன் டிசைனிங் எனக்கு மேக்கப்பு இந்த ஹேர் டூ லா பண்ணுவாங்கல்ல
அது கிடையாது நா எடுத்தது வந்து ட்ரெஸ்ஸிங் அ இல்ல ட்ரெஸ் ஆ ட்ரெஸ்ஸிங்
தெப்பிங்ளா
ஆ பண்ணுவே
இல்ல வெறு டிசைனிங் மட்டு போட்டு குடுப்பீங்ளா எப்பிடி
இல்ல இல்ல இல்ல ஆரிஒர்க்கு அது பண்லானா அப்ப எங்க வீட்ல வேணான்டாரு அத நீ குனிஞ்சுகிட்டே போடும் போது ஒனக்குப் பேக் பெயின் ரொம்ப ஆமா அதனால வேண்டான்ட் டாரு அத தவுத்து மீதி எல்லா இப்ப பேஸிக்கு முடிச்சாச்சு அடுத்து பேட்டர்ன் தா போட்ணு அதாவது டிச்சிங்லாம பிளவுஸ்சு சுடி எல்லாமே ஓக்கே ஃபுல்லா கத்துக்கிட்டே அடுத்து நம்ப பா பே பேட்டனுனு போது டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே வரும் இல்லையா ஆ பா அதுக்கு அடுத்து பண்ணணு சோ அதுக்கே இப்ப டூ மந்த் கேப்பு விட்டாச்சு கொழந்தைங்களுக்கு லீவ் விடும் போது பாத்துக்கது ஆளு கிடையாது சோ டென் டேஸ் மட்டுந்தா அங்க அம்மா வீட்ல வந்து இருந்துட்டு வர மாரி இரு கு அதாவது அண்ணா இருக்காப்புல ஊர்ல அங்க வந்து அ அங்க வந்து இருந்துட்டு வந்தே அப்றோ கொழந்தைங்கள பாக்கணும் கொள்ளனும் போது இந்த டூ மந்த்து போச்சு ஆ இப்ப தா திலிம்பி ஜாயின் பண்ணிர் க்க ரீ ஜாய்னிங்
ஆம்மா ஆம்மா நல்லதுதா நல்லதுதா